ஹலோ வணக்கம் சகோதரி
வணக்கம் சகோதரி எப்டி இருக்கி எனக்கு கே க்குது சகோதரி உங்களுக்கு
ஆ எனக்கேக்குது சகோதரி ஆனா உங்களுக்கேக்குதா
ஆ கேக்கு
ஆ சொல்லுங்க சகோதரி எப்படி இருக்
எப்படி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்க சகோதரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வேலை எல்லாம் முடிஞ்சதா
வேலைகல்லாம் முடிச்சிட்டு பிள்ளைகளை பாத்துட்டு இருக்கேன் அப்புறம் வாழை டூ படம் வந்து பாத்துட்டு இருந்தேன்
அப்படியா நல்லா இருக் கா சாகோதரி
அந்த மூவியே ரொம்ப சூப்பரா இருக்கு தோழி அத நீங்க கண்டிப்பா வந்து வாட்ச் பண்ணணும் அந்த அளவுக்கு சூப் பாருக்கு ஒரு சிப்ளிங்க் சிப்ளிங்க்ஸ் ட இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு சொல்ற மாதிரி இருக்கு கு எப்படி நம்ம சின்ன வயசுல அடிச் ச்சுக்கிட்டாலும் எதன்ன ஒரு பிரச்சனைனா நம்மளுக்கு வந்து ஃபியூச்சர்ல வந்து சிப்லிங்ஸ் தான் வந்து நிப்பாங்கன்ற ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து சொல்லி குடுத்துருக்காங்க பசங்க வந்து ஒரு ஒரு வயசுல வந் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூல வழிதவறி போவாங்கல்ல அந்த மாரி போகாதபடி ஒரு டீச்சர்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணி எப்டி அது மோட்டிவேஷன் பண்ணி கொண்டு வரணுன்றது எல்ல மே அழகா காட்டியிருக்காங்க
நல்லது சகோதரி வாவ் அந்த மாரி படத்த தா பாக்கணோன் பாக்குற சகோதரி சேரி கண்டிப்பா நா பாக்குற சகோதரி நானு வேற என்ன என்னன்ன சொல்லிருக்காங்க சகோதரி இததா சொல்லிரு
இத சொல்லிருக்காங்க ஒரு அப் பா வந்து ஒரு கொழந்தைக்காக எவ் ளோ சேக்ரிஃபைஸ் எவ்ளோ அவமானப்பட்டாது அந்த கொழந்தைக்காக வந்து என்ன வேணா செய்வாருன் சொல்லிட் டு சொல்லியிருக்காங்க எங்க அ ப்பாவு ஆக்சுவலா அப்டிதா
அப்டியா
செய்வாரு பசங்களுக்காக எதுவுன்னா விட்டு குடு ப்பாரு
உம் உங் உம் உம் அத கேக்கும்போது உங்க பாக்கம்போது உங்களுக்கு உங்க அப் பா ஞாபொ கொ வந்துச்சி போல
ஆமா எனக்கு எப்பமே எங்க அப்பா ஞாபகொ வந் தாலே நா அழுதுருவ ஒரு டூ மினிட்ஸ் இந்த மாரி அழுக வச்ச மாரி இருக்கு எப்பவுமே அப்டித்தா ஏன்னா எங்க அப்பா எல்லாத்துலயு எனக் சப் போட் பண்ணிரு க்காரு நா இப்ப இண்டிபெண்டன்ட்டா இருக்கத்துக் கார்ணமே அவர்தா அதே மாரி என்னோட சிப்லிங்ஸ் ரொ சிப்லிங்ஸ் கூட எவ்ளோ சப்போட் பண்ணிருக்காங்க அதுவு எனக்கு ஞாபகொ வந்ததுக் ரொம்ப கஷ் கஷ்டமாச்சு என்னோட ஃபஸ்ட் சிப்லிங் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் அவங்க இன்னைக்கு வரை க்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க
ம் ஆ அந்த மாரி கிடைக்கிறது பிளஸ்ட்டு தான் சகோதரி எனக் கூட அப்டி தா என் சகோத ங்களும் அப்படிதான் இருப்பாங்க ரொம்ப கேரிங்கா இருப் பப்பாங்க எம் மேல
அட்லீஸ்ட் இந்த உலக்குத்த ஒருத்தரா நம்பளுக்குன்னு கேர்
ஆ இருக்காங்கன்னா அது ஒரு சந்தோஷம்தான் சகோ
ம் ஈவன் ஹஸ்பண்ட் கூட ஹஸ்பண்ட் கிட்ட கூட வராது அந்த இது அந்த சப்போர்ட் ஆனா சிப்லிங்ஸ் கிட்ட இருந்து வரும்
கண்டிப்பா வரும் சகோதரி அது கடசி வரைக்கு நெலச்சு இருக்கு அதெல்லா நம்ப வந்து எதுவுமே மறு க்கு முடியாது என்னதா சண்ட சச்சரவு இருந்தாலு கடைசியா அவங்கதா வேற யாரு கெடையாது ம் பசங்களே கூட நம்ப சொல்ல முடியாது ஏதோ ஒரு கட் கட்ட வரைக்கு தா ம் ம் எல்லா ஒரு கட்டம் தா ம் சகோத் நீங்கஷ் ம் மா ஆமா சகோதரி அது என்ன உண்ம தான் அது நம்மளால விட்டு கொடுக்க முடியாது என்னதா நம்மளுக்குள்ள சன் ந்தாலு அது வந்து வேற இம்மாரி ம்ச் கஷ்ட்டபட்டாங்கனாலே மன நம்ளுக்கு அன்னிக்லா இதுவாய்டு என்ன பண்றாங்களோ ஏது
கரெட் தான் சகோதிரி இன்னைக்கே எனக்கு ஒடம்பு சரி இல்ல நா பண்ணலனே சிலிப் சிப் ப்லிங்ஸ் சொன்ன ஒனே ஃபீல் பண்ணிட்டாங்க ஏந்தவுனே ஞாபகம் வந் சேரி பொய்ட்டு நம்ப பண்ணுவோ நம்ப சிப்லிங்க்கு என்ன பண்றாங்க கேப்போன்னு சொல்லிட்டு பண்ண நம்ளுக்கு ஞாபகம் வராது த்தா அதுதா
பாச அதுதா சகோதிரி பாசம்ன்ன இதா சகோதிரி அது அன்பு வெச்சுட் ட்டனா முடியாது சின்ன வயஸ் வீட்ல இருந்தே விளையாடி அடிச்சி புடிச்சி இப்போ அவங்க பிரிஞ்சி இருக்கிறதே நமக்கு ஃபீலிங்கா இருக்கு இன்னும் அவங்க கஷ்டப்படுறது தெஞ்ஜா மனவேத தனிய தா பாட முடியு வேற என்ன பண்ண முடியு உம் அது கஷ்டம் தான் உம் அது நீங்க சொல்ல சொல்ல கஷ்டமா இருக்கு சகோதரி அந்த படத்த பாக்கணும்னு ஆர்வமா இருக்கு சகோதரி நான் பாக்குற கண்டிப்பா போயிட்டு என் ஆஹ் காது இப்ப நா பாக்குற சகோதிரி இந்த மாரி படங்கள்லா வரத் த்யா அறியுது சகோதிரி
உம் இப்பதா ஃபர்ஸ்ட்டு வாழ ஒன்னு வாழை ஒன்னுன்னு நல்லாருக்கு அதுல வந்து பேரன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்போ நம்ம எதனா ஒரு பிரச்சனைல ஆயிட் தப்பு பண்ணி நின்னுட்டாலும் பேரன்ட்ஸ் வந்து நிப்பாங்கன்னு டன்ற ஒரு ரீசன் அதுல காட்டிருப்பாங்க அந்த மாதிரி என்னோட சிப்லிங் ஒத் தரும் அந்த மாதிரி தான் பண்ணாரு ஆனா வந்து என் பேரண்டட்ஸ் ஆஹ் சூப்பரா நின்னாங்க சூ ப்பர் ஹுரோஸ் மாரி அவர் அத புரிஞ்சுகிட்டு வாழ்க்கையில முன்னேறுனாரு ன்னா இன்னும் நல்லா இருக்கும்
கண்டிப்பா சகோதரி நடக்கும் சகோதரி எதுவும் நீங்க கவலைப்படாதீங்க உம் வேற என்ன சகோதிரி வேற எதனா படம் இருக்கா
வேற வந்து இன்னொரு படம் வந்து பிளாஸ்டருன்னனு ஒரு படம் இருக்கு அந்த படத்துல வந்து ஒரு கேர்ள் எ எப்படி வளர்க்கணுன்றது ஒ பேரன்ட்ஸ் ஆ அஸ் பேரன்ஸ் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து வளக்கணும் அந்த மாதிரிதான் எனக்கும் ஒரு பொண்ணு இரு அவளயு நா வளக்
கண்டிப்பா வளங்க சகோதரி இப்பல்லா பெண் பிள்ளைகள பாத்தாலே பயப்பட்றாங்க எங்க வளத்தா இந்த மாரி வேற வே ற நம்ம செய்திகள் கேள்விபடற்த்த பாத்து பய பட்றாங்க இப்ப தகிரிமா வளத் துனா நம்ளுக் பிர
உம் உம் ரொம்ப கரேன்ச்சா பண்ணணு நானு எங்க லைஃப்ல வந்து எங்க லைஃப்ல வந்து இது பண்ணிட்ருந்தோ அதே மாதிரி நா நெறைய ஸ்ட்ரகுள் பண்ணிர்க் கோ ஆஸ் அ கேர்ளா அதெல்லா நா வந்து அவளுக் சொல்லி் குடு க்ணு நனைக்கிறே வ்ளோ கரேஜா அத ஃபேஸ் பண்ணணு அ நா பண்ணாதது ஒன்னு வந்து இந்த கராத்தே சேரல அத வந்து அவளுக் சொல்லி் குடுக்கணு
கண்டிப்பா சொல்லி குடுங்க சகோதரி கண்டிப்பா உம் கத்துப்பாங்க அதெல்லா ஒன்னுல்ல சகோதிரி இப்பல்லா தகிரிமா தா யாருமே சீண்ட முடியாது தெகிரிமா அவங்க நின்னாங்கன்னா எல்லா பயந்து தா போணு கண்டிப்பா இருக்கு சகோதரி இதோ இவ்ளோ போல்டா பேச சொல்லி உங்கள பத்தி தெரியுது பெண் பிள்ளைய அப்ப நீங்க போல்டா தா வளப்பீங்க எனக்கு நம்பிக்க இருக்கு
உம் அது தா அவ கண்டிப்பா வளர்வா அந்த மாரி வளரனுன் நானு பனம் பா ரீல்ஸ்லா பாக்கும்போது அவ தா எனக்கு ஞாபகோ வர்வா இந்த மாரி நம்ம பொண்ணு இருக்கணு ஃப்யூச்சர்ல அந்த மா
உம் கண்டிப்பா இருப்பாங்க சகோதிரி எது நீங் ஃபீல் பண்ணாதீங் வேற என்ன நீங்க வேற என்ன சகோதரி சமையல்லா முடிச்சாச்சா என்ன சமையல்
சாம்பார் தா வெச்சிருக்கோ சாம்பார், சாதம் அவ்வளோ தா என்னோட மதர் இன் லா கொஞ்சோ ப்ரிப்பேர் பண்ணிட்ருக்காங்க ஃபிஷ் அந்த மாதிரி
ஓ அப்படியா அப்ப நல்லா விருந்து தா போல உங்க வீட்ல ஃபி
நீங்க வேற சகோதரி எனக்கே வந்து இன்னைக்கி ஒடம்பு சரியில்ல ஆக்சுலா டைஜிஷின் ப்ராப்ளம் ஆயிடுச்சு மார்னிங்ல இருந்து நா எதுவுமே செய்யில
ஆஹ்
ங்குலேந்து எதுமே செய்யில இப்பதா கொஞ்சோ இது பண்ணி ட்டே இருக்கே நானு கொஞ்ச நார்மலைஸ் ஆயிருக் கு வேற ஒன்னுல்ல
ஓகே ஓகே சகோ உங்க ஒடம்ப பாத்துக்கங்க சகோதரி நீங்க எதன்னா இப்போ ஒத்துக்கலன்னா அதெல்லாம் சா எடுத்துக்காதீங்க ஒடம்பு வந்து டேக் கேர் பண்ணிக்
அது இப்பதா ஒத்துக்கலன்னனு தெரியுது சகோதரி முன்னாடி தெரிஞ்சிருந்ததுன்னா முன்னாடி ப்ரக்னன்சி டைம்ல ஒத்துக்குச்சு இந்த போஸ் பேட்ரம் வந்ததுலேருந் ந்து பாடியே சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு
ஓகே ஓகே சகோதிரி ஓ அப்புடியா செரி செரி நீங்க உம் செரி சகோத நீங்க உங்க ஹெல்த பாத்துக்கங்க கொழந்தைங்களியும் பாத்துக்கோங்க ஆனா இப்ப எப்டி சகோதரி கொழந்தைங்களியும் இப்போ ஹெல்த்ப் இல்லனா யார்னா டேக் கேர் பண்ணி க்கிறாங்களா
ஆஹ் மதர் இன் லா டேக் கேர் பண்ணி
உம் ஓகே சகோதிரி அப்டின்னா ப்ரச்சன இல்ல நம்ளுக்கு ஏன்னா நம்ம நம்ம முடியிலன்னா ப சங்களையும் பாக்குணு இல்ல நம்மளுக்கு அது வேற கஷ்டமா இருக்கு அந்த
உம் ஆமா கஷ்டம்தா ஆனா என் சிஸ்டர் ஒருத்தவங்க அவ்ங்ளே தா பாத்துக்குறாங்க என்ன பண்றது நம்போ ஒன்னு பண்ண முடியாதுல்ல
ஆஹ் அவ்ங்களுக்கு பழகிட்ட இருக்கு சகோதரி விடுங்க அதெல்லாம் நீங்க கவலப்படாதீங்க என்ன கஷ்டோனா சொல்ல போறாங்க
அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருந்துச்சுன்னா அவுங் இன்னைக்கு வந்து அவுங்க கரியர்ல இது பண்ணுவாங்க ஆனா எனக்கு ஒரு நம்பிக்க இருக்கு எ சிப் பிளிங் வந்து ஒரு நாள் வந்து கரியர்ல பெஸ்ட்டா வருவாங்க
கண்டிப்பா வருவாங்க சகோதரி உம் உங்க நீங்க அவ்ளோ நம்புறீங்கன்னா கண்டிப்பா அவங்க முயற்சி பண்ணுவாங்க சாதிப்பாங்க
உம் சாதிக்க நஷா கோத்தாரி அதுக்குதா ப்ரே பண்ணிட்டு இருக்கே கடவுள் ஒரு வழி காட்டுவாருனு
ப்ப நடக்கு சகோதரி அதெல்லா நீங்க வருத்தப்படுறீங்க இவ்வளோ நீங்க அவங்களுக்கு க்காக பேசறதே ஒரு பிரமிப்பா இருக்கு எனக்கு கேக்க
அவங்க எனக்கு அத விட யோசிப்பாங்க சகோதரி நா அதுல்ல வந்து கம்மி தா
அப் உம் பரவால்ல விட்டு குடுக்காம அம்மை மாதிரி பேச சரிங்க அவ்ளோ எதும் பாசம் போல உங்களுக்கு உம்
தத்தா இருக்காங்க நம்ம லைஃப்ல எதுக்குனாலும் நம்மள புரிஞ்சுகிட்டவங்க ஒரு தங்கந்தானே அதல்ல லைஃப் ல கெடச்சதே பெரிய ப்ளஸ் இது தா
கெடைச்சிட்டா நம்மதா நம்ம லக்கியஸ்ட் பர்சன நம்ம
காசு பணங் கூட வந்துர்லா வேண்டா அந்த மாரி ஒரு
உம் ரொம்ப கஷ்டந்தான் உம் ந நல்ல ஒரு இதுவா பேசுற சகோதரி எனக்கு இந்த மாரி தங்கச்சி இருந்துருந்தா நல்லாருந்துருக்கு
து மாரி தங்கச்சி மாரி நெனச்சுக்கோ
கண்டிப்பா சகோதரி கண்டிப்பா இ இருங்க சகோதரி எனக்கு இங்க ஒரு ஒரு அழைப்பு வருது என்னன்னு பாத்துட்டு வர அப்பர கூப்டவா ம் பாய்